ஹலோ ஆ என்னப்பா ரொம்ப நேரோ ரிங் ஆகுது இப்பதா எடுத்தீங்க ரொம்ப பிஸியா
ஆ இல்லக்கா அங்கயிருந்து வர்றதுக்கு தா லேட் ஆயிருச்சு அந்த ரூம்லருந்து சார்ஜ் போட்டுருந்தனா
ஆ
அது வந்து எடுக்குறத்துக்குள்ள லேட் ஆயிடுச்சு
செரி செரி சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுக்கா என்ன ஃபோனையேக்கானு ரொம்ப நாளா
ஆமாப்பா கொஞ்சோ பிஸியா இருந்துட்டோ அந்த வேலய விட் ட்டு நின்னுட்டல்ல நின்னதுனால இப்ப கொஞ்சோ ஊர்ல விவசாயம் பாத்துட்டு வந்துருக்க மாரி இருக்கு அதுனால அதுலயே டைம் கரெக்டா போய்டுது நமக்கு
ஓ ஓ செரி செரிக்கா எங்க அ ஒர்த்தே நீங்க மட்டும் போட்றீங்களா இல்ல யாராவது வராங்களா
இல்ல நாங்க கூட வந்து அங்க ஒரு ரெண்டு மூணு பேரு கூலி ஆளுங்க இருப்பாங்க ஏ கூடவே இருக்குறதுனால ஒரு சைட் ட்டு அதா ஆர்கானிக் முறையிலே விவசாயம் பண்ணுவோம் அப்டின்றதுனால ஒரு சைடு மெளகா இன்னொரு சைடு வந் இது சம்பங்கி பூவு அதுக்கப் அப்பறோ இன்னொரு சைடு வந்து கத்தரிக்கா அப்பறோ அரக்கீர சிறுக்கீர வெந்தயக்கீர இது மாரிலா வந்து போட்ருப்போ எதுமே மருந்தடிக்காம இந்த இயற் க்கை முறையிலேயே பண்ணுவோம் அப்டின்றதுக்காக கொஞ்ச கொஞ்சந்தா எல்லாமே பண்ணிட்டு அப்பப்ப கட்டு மட்டு எடுத்துட்டு பொய்ட்டு அங்க உள்ள சந்தையில போட்டு வர மாறி பண்ணிட்ருக்கோ அதுனால கொஞ்சோ அதுலே பிஸியா போயின்ட்ருக்குப்பா
அப்பா ஆமா கேட்டே எல்லாமே வெஜிட்பிள் எல்லா ஆர்கானிக்கா இருக்கா இல்லையான்தா கேக் க்குறாங்க ஏன்னா நம்ம ஃபுட் ஸ்டைலே அப்புடி மாறிடுச்சு இப்போ
ஆமா அந்த ஆர்கானிக்கின்றது எப்டி கண்டுபுடிக்கணு அப்டின்னா இப்ப சாதார்ணமாவே நம்ப ஒரு கீர எடுக்கறோனு வச்சக்கோங்கலே அந்த கீர எடுக்கும்போது அந்த தண்டு கீரைய அப்புடியே பச்ச பசேல்னு இருந்துதுன்னா ஒடனே என்ன பண்றோ ஃப்ரெஷ்ஷா இருக் இது அப்டின்னு சொல்ட்டு வாங்கிடுவோ ஆனா அதுதா தப்பு நம்ப ஒரு கீரைய எடுக்குறோன்னும் போது அந்த பச்ச பசேர்னு இருக் க்கறது கூடவே பழுப்பு நிறமு இருக்குணு அதுல புழுலா இருக்குணு புழு பூச்சிங்கள்லா இருந்ததுனாதா அந்த ஆர்கானிக் முற ஆர்கானிக் இல்லாம மருந்துல வளருதுல்ல இதுல ஒன்னுமே இருக்காது
ஓ ஹோ மருந்துலேனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மருந்து இல்லனா பூச்சி எல்லா இருக்குமா
ஆமா ஆமா அப்டி இருக் க்கறதுதா வந்து ஒடம்புக்கு நல்லது நம்பளுடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது அது ஆ அத பாத்து நம்ப எடுக்குணு பழோல்லா கூட இப்ப நம்ப மெளகாக்கூட எடுக்குறோம் அப்டின்னும் போது அந்த காம்பு பகுதி வந்து ரொம்ப அப்டியே ஸ்டிஃப்பா இருக்கு பாருங்க ரொம்ப அப்புடி வளைக்கவே முடியாது அது மாரி இருந் ந்துதுன்னா அது வந்து ஃபுல்லாவே மருந்துல வளர்றது இதுவே நம்ம ஒடச் ச்ச ஒடனே அந்த காம்பு வளஞ்சிரு வளையணு நம்ப கைக்கு ஏத்த மாரி வளஞ்சுதுன்னா அ அது வந்து ஆர்கானிக் முறையில வந்து வெளையிது அப்டின்ற மாரி அர்த்தமா அதுதா வந்து அப்புடி பாத் த்து நம்ப வாங்குணு வாங்கும்போதுதா எனக்கே இதல்லா தெரியவே தெரியாதுப்பா இப்ப நா ஊர்ல் வந்து ஆர்கானிக் முறையில பண்ற அந்த இதுவெல்லாம் பாக்கும்போது எனக்கு தெரியுது அப்பதா ஓ இதல்லா வந்து இப்டிதா வாங்குணு அப்புடின்றது வந்து அப்பதா தெரியுது இதுதா நமக்கு இயற்கை முறையில வெளைவிக்கிறது அப்படின்றது தெரியிது
ஐய இப்போ நாமல்லா மார்க்கெட் போனா பூச்சி இல்லாம இருக்குதா காம்பு வப்பது ரொம்ப இதா இருக்குதான் பா த்துதா காயே வாங்றோ இதெல்லா இப்போ இப்புடிதா ஆர்கானிக்ன்னு நம்புளுக் தெரியில பாருங்களே நீங்க சொல்லுமோதுதா எனக்கே தெரியுது
ஆமா இப்ப கத்திரிக்கா கூட நம்ம பாத்து வாங்குறோன்னுபோது என்ன பண்ணிருவோ சொத்த உழுந்த காயெல்லா தூக்கி தூக்கி விசிரி அடிச்சிற்றோல ஆனா அந்த சொத்த உள்ளதெல்லா வந்து ஆர்கானிக் முறையில வருதா மருந்து படாம வர்றதுதா வந்து பூச்சி வெக்காம வர்தா அத அதுதா மருந்து வக்காதல்லா பூச்சி வக்காம வரு மருந்து இல்லாம வளர்றதுலா கண்டிப்பா பூச்சி இருக்குமா அத மட்டு நீங்க கட் கட் பண்ணி போட்டுட்டு கூட சமைங்க அப்டின்ற மாறி சொல்றாங்க அப்புடி கட் பண்ணி போட்டதல்லா என்ன பண் எங்கன்னா ஊருங்கலெல்லா இந்தமாறி இந்த அ அழுகுனது பூச்சி வச்சக்காய்ங்க கட் பண்ணது இது எல்லாத்தியுமே ஒரு புளூ கலர் ஒரு பேர்லல்லப்போ போட்டு வச்சுக்கிறாங்க போட்டு வச்சுட்டு அத வந்து இயற்கை முறையில அந்த எரிவாயு மாறிலா தயாரிக்க ரெடி பண்ட்டு அதுலயே வந்து அடுப்பு பத்த வக்கிறாங்க
ம்
இப்ப இந்த சிலிண்டர் இல்லாம இது மாறி முறையில வந்து அந்த எரிவாயு உற்பத் தி பண்ணி நம்ப ச சாதாரணமா போற்ற அந்த இயற்கை கழிவுகள வச்சு ரெடி பண்ணி தெனமு அடுப்பு பத்த வெ ச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதெல்லா கூட ரொம்ப நல் லா இருக்கு அந்த ஊர்ல பாக்கும்போது ஆசையா இருக்கு இது மார்லா கூட பண்றாங்கல்ல அப்டின்ட்டு நெறைய பேர் பாத்தீங்கன்னா ஊ ஊருன்ட்லா சிட்டி சைடுல்லா பாத்தீங் வச்சுக்கோங்க இது மாரி ஆ ர்காணிக்லா நமக் பண்ணணு அப்டின்றதுக்காக நிறைய பயிறு மாடி தோட்டம் மாரி
ஆமாக்கா நாங்களு இப்போ அதுதா ரெடி பண்ணலான்னு இருந்தோ ந முந்தாநேத்தா மாமா சொல்லிட்டு இருந்தாரா எல்லா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லா போற்றாங்க ஆர்கானிக்கு அப்டி இப்டின்னங்க நா சொன்னே அது வேல போல அப்டின்னன்னா
ம்
அதுக்குதா திட்றாறு இந்த காலத்துல வந்து ஆவுன்னா காச்சல் வந்துது அது வந்து து நம்ம எங்க காலத்துல எல்லா ஒண்ணுமே இல்ல மருந்தடிக்காம எல்லா சாப்ட்டோ இந்த காலத்துல எத பாத்தாலு மருந்தடிக்குது எத ஆர்கானிக்கு எது மருந்தடிக்கலேன்னே தெரியில அப்டிங்கறாங்க த சரி ஒ தோட்ட போல்லா அப்டின்னாரா ந நெறைய பேரு ஒரு சஜ்ஜஷன் கேட்டுட்டு போல்லா தெரியாம போட்டா நம்மளுக்கு இது தெரியாதுல க்கா ஒண்ணுமே இதாகாம ஆயிடும்பா அ மாமா இருங்க ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டு போல்லா அப்டின்னு அதுக்குள்ள நீங்ளே இப்போ ஆர்கானிக் பண்றன் சொல்றீங்க
ஆமாப்பா இதுக்குன்ட்டு வந்து தனியா கிளாஸஸ் எல்லா கூட நடத்துறாங்க நீங்க அந்த மாரி போனிங் சொன்னா அந்த கிராம நி ர்வாகம்ன்னுவாங்கள அந்த கிராம நிர்வாக குழுல போனீங்கன் வெச்சுக்கோங்களே அவங்களே வந்து நீங்க என்ன பண்ணு எப்டி பண்ணணு அந்த என்ன முறையில பண்ணணு ஒன்னு ஒன்னுத்துக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல போய் நம்ப கேட்டு சொன்னோன்னா அவுங்களே வந்து நமக்கு செஞ்சு குடுப்பாங்களா அ மாடி தோட்டத்துக்கொன் ஆமா அதுக்கு து மானியம் கூட வழங்குறாங்களா நமக்கு நம்ம இது இயற்க் இது ஒரு வந்து ஒரு சிறு தொழில் மாரியா அது
அ அ
அது மானியமு குடுக்குறாங்களா அந்த மானியத்திலயே நாம்ப வாங்கி மாடியில எல்லாமே தயார் பண்ணி ரெடி பண்ணி அவங்களே குடுத்து பயிரு வந்து நமக்கு அந்த மானியம் இல்லாம இந்த பயிர்கள்ல என்னனெல்லா நாம்ப இது பண்றமோ ஒரு சில பயிர்கலெல்லா தள்ளுபடியா தள்ளுபடினா அதெல்லா நமக்கு குடுத்து விவசாய பண்ணறத்துக்கு அவங்களே இலவசம குடுக்குறாங்க அத வாங்கி நம்ம நட்டு இது பண்ணலாமா
அப்ப அவுங்க அந்த பேக்கு ஒ டென்ட் எல்லா அவுங்களே குடுத்துடுறாங்கள
இல்ல பேக்கு டென்ட்டு எல்லாமே வந்து நம்ம வாங்கணு நம்ம வாங்கணோ ஆனா வா இப்போ ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நம்ம வாங்குறோனா அதில வந் ந்து ஒரு கால்வாசி வந்து மானியம் வந்து கவர்மெண்ட்டு நமக்கு குடுத்துருதா
ஓ சேர்
ஒரு இருபதாயிர கவர்மெண்ட்டு கேட்க குடுத்துதுனா மீதி முப்பதாயிர மட்டு நம்மளுடைய பணோ அதுல இருக்கு ஆனா பயிர்கள்லா வந்து நமக்கு வந்து அதுதா என்னென்ன வைக்கணு அப்டின் நெனைக்கறோமோ அந்த பயிரெல்லா வந்து இலவசமா குடுக்குறாங்களா
எங்க கவர்மெண்ட்ஸ்லயே குடுத்துறாங்க நாங்க நாம எ இப்போ நம்ம எந்த பயிர் வேணுன் நாம கேட்டா அவங்க இலவசமா குடுத்துட்றாங்களா
கூட இல்ல எந்த பயிர் நம்ப வேணுன்லா கேட்கறதெல்லா கெடையாது இப்போ நம்பளுடைய மாநிலத்துல எது நல்லா இப்பத்தைக்கு நல்லா போகுதோ அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அத வந்து நமக்கு குடுப்பாங்களா அத வந்து குடுக்குறதல நம்ப நல்லா விளை வெச்சு நல்லா ஒரு இது பண்ணி நம்ப ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவோ இந்த மாரி நாங்க வெச்சிருக்கோ இந்த மாரி வந்துருச்சு நல்லாருக்கு செழிப்பாருக்கு அப்டின்ற இதுவு நம்ம பாத்தோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதிலேயே நமக்கு ஒன்னு மேற்கொண்டு பண்றதுக்கு லோனு வழங்குறாங்களா
ஓ சேரி சேரி ஆ ஆ இது இப்போ நமக் கவர்மெண்ட்டுக்கு இப்போ நம் மானிய வேணும்னா நம்ம எழுதி குடுக்கணுமாக்கா ஃபஸ்ட்டே குடுக்கணுமா
ஆம்மா நம்ம எழுதி குடுக்கணு நம்மளுடைய ப சொந்த எடத்த காட்டணு எங்கே வெக்க போறோன்ற அந்த இதுவ காட்டணு அது நம்ளுடைய பேர்ல இருக் நம்ம அந்த எடோ அதய காட்டிட்டு நம்ளோடைய குடும்ப வருவாய எல்லாத்தையுமே நம்ம அவுங்களுக்கு சப்மிட் பண்ணு பண்ணிட்டு இது மாரி இருக்கு நாங்க அதனால பண்ணலான்ட்ருக்கோ அப்டின்ற மாரி பண்ணிக் கூடோ நம்ப இது பண்ணிக்கலாமா
ஓ சேரி இப்ப நம்ம குடுத்தா லேட் ஆகுமாக்கா இல்ல சீக்கிரோ தருவாங்களா இல்ல ரொம்ப வருஷோ இல் ழுத்து போடுவாங்களா
ரொம்ப வருஷோலா இல்லயாமே மிஞ்சி போனா ஒரு மாசோ ரெண்டு மாசோ இதிலதா நமக்கு அ இது பண்ணுவாங்களா அதா நம்லோடைய ஒரு ஒரு தாலுக்காலேயு சொசைட்டின் ஒன்னு இருக்குலங்க சொசைட்டிலதா இந்த பண்ணிதராங்களா நம்முளுக்கு அதனாலே நீங்க சொசைட்டியில கேட்டிங்கன்னா கூட உங்குளுக்கு எல்லாமே சொல்லி் குடுப்பாங்க
ஓ சரி சேரிக்கா இப்போ நீங்க உங்கள் பேசும் போது இப்ப நீங்க ஆர்கானிக்கன் சொல்லும் போதே இப்போ நைட்டு சொன்னதுனால இந்த விஷயோல்லா தெரியு இந்நேரத்துல எங்குளுக் ஒண்ணுமே தெரியாதுக்கா யாருமே சொல்லவே இல்ல எங்களுக்கு
ஆ ம்
ஆ இத்த
எனக்குமே இதெல்லா தெரியாது நா எப்போ ஊருக்கு போக ஆரம்பிச்சனோ நெறைய விஷ்யத்த வந்து நா யூடியூப் மூலியமா நெறைய பாப்பே பாக்குறது இல்லாம நெறைய விஷ்யத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எங்க ஊர்ல எங்கா எங்க சொந்தகாரங்கள்லா இருப்பாங்கல்ல இது மாரி பண்றவங் கிட்டெல்லா ஒவ்வொருத்தருட்டையு ஒன்னு ஒன்னு நியூஸ் கேதர் பண்ணிப்பே கேதர் பண்ட்டு இதெல்லா இருக்கு அதெல்லா இருக்கு அப்டின்றத வந்து நானு பாத்துப்ப ஒன்னு ஒன்னுத்தையு பாத்து ஆனா இப்போ கையில பணோ இல்லாதுனால ஒன்னு பண்ண முடியல கொஞ்ச எதனாச்சு நா ரெடி பண்ணிட்டேனா அடுத்த து மாதிரி எதனா பண்ணணு அப்டின்டு தா இருக்கு ஆனா என்னுடைய முயற்சியில என்னுடைய வருவாயில்ல நா பண்ணணு யாருகிட்டயையு கையேந்தி நிக்க கூடாது அதுல நம்ம எதனா பண்ணி அ பெருசா கொண்டு வரணு அப்டின்றதுக்காக தா வெயிட் பண்ணின்ருக்கே அதுக்காக தா ஒரு சில வேலையெல்லா பண்ணின்ருக்கே அது பண்ணி முடுச்சுட்டு அதுக்கப்புறமா தா எடுக்கனு அதுல இருந்துனு யோசுஞ்சுன்ருக்கே
ஓ செரி செரிக்கா இப்ப நீங்க இத ஆர்கானிக் இதெல்லா போட்டீங்களா அப்போ நீங்க அதெல்லா வெளையும் போதே எனக்கு சொல்லுங்க நா அப்போ டைரெக்டா உங்ககிட்ட இருந்தே நா வாங்கிக்கறே
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன்பா நானு வேணுனா நீங்க சொல்லுங்க நானு ஸ்டேட்டஸ்ல இப்போ இந்த வாரத்துக்கு என்ன போட்றே அப்டின்ற மாரி நா ஸ்டேட்டஸ்ல வைப்பே வைக்கும்போது உங்களுக்கு வேணு அப்டின் சொன்னிங்கனா நா உங்களுக்கு பார்சல்ல கூட அனுப்பி விட்ற
ஆமா செரி ஏனா இப்ப ஆர்கானிக் கெடைக்கிறது கஷ்டோ அதனால நீங்க எடு க்கும் போது சொல்லுங்க நா ஆ நானஃ அப்ப உங்களுக்கு மெசேஜ் பண்ற நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க
கண்டிப்பா அனுப்பி விட்றேன்பா செரியா அ செரிப்பா ம் ம் பாய்பா ம் ம்